கம் தொய்
ஹலோ
ஹலோ
கேக்குதுங்கள தோழி
ஆ சத்தம் மெல்லமா வருது தோழி
ஆ வணக்கம் தோழி என்ன பண்றீங்க
ஆ நா சும்மாதா உட்காந்துருக்கேன் தோழி இப்போ என்ன இப்ப சமைக்கணுமா நைட்டுக்கு தோழி
ஆ ஆமா சிலிண்டர் வந்துச்சு மாவு இருக்கு
சேரி
அதனால தோச வுத்திட்டுட்டே எதனா சட்னி மாரி அரச்சு உதலானு பத்துட்டே இருக்கே
ம் அவ்ளோதா சிம்பிளா
ஆ
நானு அதுதா யோசிச்சிட்டு இருக்கேன் தோழி வீட்டுல சாப்பாடு இருக்கு சாப் பாடும் கொழும்பு கூட இருக்கு சோ அதா நானு தோச சுட்டுக்கலா
ம்
தோசையு சாப்பாடுன்னனு சேத்து வச்சு சாப்பிட்டுடலாம்னு நெனைச்சிட்டு இருக்கே
ஓ
அப்புரோ மேட்டு சொல்லுங்க தோழி எப்டி
ஸ்பெஷலா செய்றதுக்கு உங்களுக்கு புடிக்கு
ஆ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா நா பண்ணுவே
ஆ
ஸ்வீட்ஸ்சு எல்லா நா எப்டினா எதுலயாவது வீடியோ பாத்தா கூட அத அப்டியே செஞ்சிருவ
ஆ நா கூட அந்த மாறி
ஆ அ அது பண்ணா கூட எனக்கு கொஞ்சோ பர்ஃபெக்ட்டா வந்துரு
ஆ
சோ அதனால நா அப்டி பாத்த கூட வச்சி செஞ்சிருவ பாத்து செய்வ அதுலக் கொஞ்சோ கொஞ்சோ எ டேஸ்ட் டு போட்டுருவே ஓ அந்த மாறி பண்ணிருவ அது கிளிக்கு ஆயிரு நல்லாவு இருக்கு எல்லாருக்கு புடிச்சிரு
நெறையா மசாலா சொன்ன மசாலா மட்டு போட்டுருவீங்க தான்ன
என்னது புரியல
இப்ப அவங்க நெறையா மாசாலா சொல்றாங்கன்னா நம்ம போடுறோமே எப்வுமே அந்த மாரி மாசா பாலா போட்டுருவீங்க தான
ஆமா ஏன்னா அவங்க ரொம்ப அதிகமா இது போடுங்க அது போடுங்கன்னு கண்பியூஸ் பண்ணுவாங்களா சிலது இருக்கு நம்ம கிட்ட சிலது இருக்காது
ஆ
சோ அதெல்லா நா என்ன பண்ணுவே சிம்பிளா நெறையா மசாலா போடாம ஒரு அளவா ஒரு மசாலா நம்ம போட்டுருவேன் அவ்வளவுதான் போட்டு அத செஞ்சிருவேன் அதுவும் ரொம்ப நல்லா வந்துரும்
எல்லாருமே அப்படிதாங்க தோழி நானும் அந்த மாதிரி தான் போட்டுருவேன் அவங்க சொல்லுவாங்க ச்சே எவ்ளோ நேரதான கேக்கற்தோ அப்டின்னு சொல்லிட்டு அவங்க எப்டி வதக்குறாங்க என்ன பண்றாங்கன்னு மட்டு பாத்துட்டு மிச்ச மசால எல்லா நானே போட்டு செஞ்சுடுவேன்
ஆமா அவ்ளதா ஏன்னா ஒரு வாட்டி டி சொதுப்புனா கூட நெக்ஸ்ட் டைம் அது பண்ணு போது கொஞ்சோ கிளியரா வந்துரும்
கூ
இப்போ எப்டி மழ பெய்தா தோழி உங்க வீட்டு கிட்ட
இல்லங்க தோழி வெயில் தா தாங்க முடிய மாட்டேங்குது
இப்போ எங்க எட எடத்துல கொஞ்சோ பரவாயில்ல காலேல கொஞ்சோ வெயிலாதானோ ரொம்ப வெயிலா இருந்துச்சி இப்ப பாத்தா நல்ல மழ பெய்ஞ்சது இப்ப கொஞ்சோ சவுண்ட் கம்மியா இருக்கு நல்லா மழ பெயஞ்சது கொஞ்சோ கொஞ்சோ குளிர்ச்சியா இருக்கு இப்போ அந்த வெல் வெப்பத்தனம் போய் கொஞ்சோ குளிர்ச்சியா இருக்கு
ஆ
நா வந்து ஒரு சிக்கன் கிரேவி இதே மாதிரி தா ஆன்லைன்ல தா பாத்து செஞ்சேன் பட்டு அதுல கொஞ்சோ நா மிக்ஸ் அது என்னோடது பண்ணி நா போட்டுக்கிட்டேன் அது க்ளிக்கும் ஆயடுச்சு சோ அதனால அந்த டி எது பாத்தா கூட செஞ்சிருவ அவ்ளதா
ஒ எனக்கு சமைக்கறது ரொம்ப புடிக்கும் அதனால எதன்னா செய்ணு செய்ணு அப்டின்னு நெனச்சிட்டே இருப்ப நானு லிங்கு குத்திர்லாமா நாளைக்கு அத டிஃப்ரெண்டா செய்யலாமா அப்டின்னு
ஆ நா சொல்ற மாறி ஒரு சிக்கன் கிரேவி அது சிம்பிள் தா
ஆ
அது வந்து நீங்க ரோட்டி அ ரொட்டிக்கு அண்டு இந்த ஜீரா ரைஸ் அந்த மாறி ச சாப்டுறோம் இல்லியா அந்த மாறி ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும்
ஆ எனக்கு ஜீரா ரைஸ் கீ ஃபர்ஸ்ட் தெரியாது அது உங்களுக்கு எப்டி செய்யறதுன்னு கொஞ்சோ சொல்லுங்களே
ஆ நா வழி இது ரொம்ப சிம்பிள் தான் அதிகமா எந்த டென்ஷனும் இல்ல உங்களுக்கு இஞ்சு இருக்குல்லையா இஞ்சி ஒரு இன்ச்சு ஒரு ரெண்டு பச்ச மொளகா ஒரு வெங்காயம்மு அப்புறமா முந்தி ரி வந்து ஒரு ஆறு ஏழு முந்திரி அது கூட கொத் கொத்தமல்லி புதினா அதுக்கப்புறமா சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிரணும் அரைச்சிட்டு இது புல் அ இப்போ நீங்க அதிகமா கிரேவி வைக்கறீங்கன்னா ரெண்டு வெங்காயம் போடுங்க இல்ல கொஞ்சோ கொஞ்சம் கம்மியாதான்னா ஒரு வெங்காயம் போதும் போட்டு அரைச்சிருங்க அரைச்சிட்டு சிக்கன் கழுவி அது என்ன பண்ணுங்க கட் பண்ணி அதுல நல்லா கொஞ்சம் கட்டிங் போட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலா போட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஒன் அவர் ஒரு ஹாப் நவர் வந்து பிரிட்ஜில வெச் வெச்சிருங்க
ஓ தக்காளி எல்லா போடக்கூடாது வெறும் வெங்காயோ பச்சமொளகா இஞ்சி
ம் இஞ்சி ஒரு ஒரு இன்ச்சு இஞ்சி அது மட்டு போதும் ஆ பொரு ரெண்டு மூன் உங்குளுக்கு காரோ இன்னு பத்தலன்னா நீங்க டெஸ் பண்ணிட்டு இன்னோன்னு போட்டுக்கோங்க அப்டி இல்ல இது வரைக்கும் போது அப்டீன்னா ரெண்டு பச்ச மொளகா மட்டு போது நார்மலா இருக்கோ
வெங்காயோ தோழி
வெங்காயோ ஒரு வெங்காயோ போடுங்க போதும்
ஓ சேர் ஆ
சிக்கன் நல்லா அரிச்சு இது வந்து சிக்கன்ல போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சோ தயிர் சேத்துக்கோங்க அதுல தயிர் சேத்துக்கிட்டு கொஞ்சோ நல்லா மிக்ஸ்டு பண்ணிட்டு மெள மெளகாத்தூளு மஞ்சத்தூளு சால்ட்டு இதெல்லா போட்டு சேத்து மேரினேட் பண்ணி ஃபிரிட்ஜுல ஒரு ஒன் அவர் வெச் சிருங்க வெச்சுட்டு அப்புறமா நீங்க கடைய எடுத்து அதுல எண்ணெ போட்டு இந்த மசாலாவோட சிக்கன் இருக்குல்லயா அது அப்டியே தூக்கி அதுல போட்டுருங்க கொஞ்சோ அப்டியே சிம்ல வெச்சிருங்க
ஆ எண்ணெய்ல
அப்டி எண்ணெய்ல எண்ணெய்ல அப்டியே போட்டு நீங்க அதிகமா அதுல மிக்ஸ் பண்ணோ அதெல்லா தேவ இல்ல நீங்க போட்டு சிம்ல வெச்சு கொஞ்ச நேரம் விட்டுருங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் விட்டுட்டு மறுபடியு வந்து அது கொஞ்சோ கலிக்கி விட்டுருங்க
ஆ
யா உப்பு இதெல்லா கரெக்டா இருக்கான்னு கொஞ்சோ பாத்துக்கோங்க பாத்து ட்டு மறுபடியு இன்னோரு இது பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் மட்டு நீங்க சிம்ல வெச் சு மூடிய போட்டு கொஞ்சோ நேரம் நீங்க விட்டுட்டீங்கன்னா எதுவுமே தேவ இல்ல இது மட் டும் போது அப்புடியே போட்டு நீங்க ரோட்டில சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கோ
தோழி இதுல இப்ப நீங்க சொன்னீங்க ல்ல எண்ண ஊத்தணோனு சொல்ட்டு அது சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிற அளவுக்கு எண்ணயா இல்ல கொஞ்சோ எண்ணயுங்களா
இல்ல இல்ல அவ்ளோ தேவ இல்ல இப்போ நம்ம வெங்காயோ தக்காளிலா போட்டு ஒரு கொலம்பு செய்றோனா எவ்ளோ போடுவோ அந்த அளவுக்கு போதும் அந்த அளவுக்கு போட்டு சிக்கன்லயே தண்ணி விடு இந்த மசாலையு தண்ணி விடு சோ தண்ணியே தேவல்ல உங்களுக்கு தயிர் கூட சேத்திருக்கோ நம்ம சோ அதுக் க்காக தண்ணிய தேவ இல்ல இதெல்லா போட்டு நீங்க ஜெஸ்ட்டு அப்டியே மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ்சு சிக்கனு வெந்துறோ அந்த மசாலாவு ஃபுல்லா வெந்து நல்லா சூப்பரா வந்துரோ இதுல நீங்க பட்டர் உங்களுக்கு புடிக்கோனா நீங்க பட்டர் சேத்து எ எண்ணெய்க்கு பதிலா வந்து பட் டர் சேத்துக்கிட்டனா இன்னு சூப்பரா இருக்கோ
ஆ எனக்கு பிடிக்கோ நா அதிகமா பட்டர் சேத்து சாப்பிடவ தோழி
அப்புடி போட்டு நீங்க பட்டரு போட்டு அப்புறமா இந்த சிக்கன போட்டு நீங்க ரொட்டி ஜீரா ரைஸ் இதெல்லா வெச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கோ
நீங்க அந்த ஜீரா ஜீரா ரைஸ் எப்டி செய்வீங்க
ஜீரா ரைஸ் வந்து ஆ ஆக்சுவலி ஹிந்தியில சொல்லுவாங்க ஜீரா ரைஸு நாங்க வந்து இதுல ஜீரா சேக்க மாட்டோ ஆ நைஸ் சொல்வீங்கல்ல அது எப்டின்னா ஜஸ்ட் வெங்காயோ ஒரு ஒரு வெங்காயோ ஒரு ரெண்டு பச்சை மொளகா அப்புறமா ஒரு பட்ட ஒரு ரெண்டு லவங்கம் வச்சுட்டு ஒரு எண்ண கொஞ்சோ போட்டுக்கோங்க எண்ண வந்து இப்ப நீங்க மசாலா ஒரு கொழ்புக்கு போடுவீங்களா அந்த அளவுக் கு அதுல போட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு நா சொல்ற அளவு பிரியாணி அரிசி இருக்குலையா அது ஒரு டம்ளர் அரிசிக்கு நா சொல்ற ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம்
இப்ப ஒரு ஒரு டம்ளர்னா எல்லார் வீட்லேயு வேற வேற டம்ளர் இருக்குல்ல ஒரு கிலோவுக்கு அந்த மாதிரி சொல்லுங்க
ஒரு கிலோக்குன்னா ஓகே ஒரு பெரிய சைஸ் வெங்காயோனா ரெண்டு ஒரு மீடியம் சைஸ்னா ஒரு மூண் வெங்காயம் அது போட்டு எண்ண வந்து நீங்க டூ ஹண்ட்ரட் கிராம் போட்ணு
ஆ ஓகே
போட்டு ஒரு ரெண் ஒரு நால் லவங்கம் ஒரு பட்ட
ம்கு ம் ஓகே
ட்டு அதுல வகு வகு இது பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க புதினா கட்டு வந் ஒரு ப்ரெஷு வச்சுட்டீங்கன்னா இன்னு நல்லா இருக்கு ஒரு மூணு பச்ச மொளகா புதினா ஒரு பாதி கட்டு கொத்தமல்லி ஒரு கொஞ்சோ பாதிலேந்து கொஞ்சோ இதெல்லா சேத்து நீங்க ஃபஸ்ட்டு என்ன போடுங்க வெங்காயம் போட்ருங்க லவங்கம் பட் டைக்கு அப்பறமா வெங்காயம் அது போட்டு இஞ்சி பூண்டு விழுது
ஆ
இஞ்சிபூண்டு விழுந்து வந்து ஒரு பெரிய சைஸ் ஸ்பூல் இருக்குன்னா ஒரு ஸ்பூன்
ஆ
போட்டு இந்த கொத்திமல்லி புதினா இதெல்லா போட்டு நல்லா கழிக்கிக்கோங்க
ஆ
பச்ச மொளகா ஒரு மூணு போட்டுக்கோங்க இது நல்லா வதக்கிட்டு அப்றமா உப்பு சேத்துக்கிட்டு தண்ணி ஊத்துருங்க தண்ணி எப்டின்னா ஒரு கிலோக்கு வந்து நீங்க ஒரு பாதி கிளாஸ் கம்மியா போட்ணு எப்டின்னா ஒரு ஒரு கிளாஸ் அரிசினா நீங்க ஒன்ற கிளாஸ் அஹ் தண்ணி போடணு
ஆ இப்ப நம்ம கு குக்கர்ல எல்லா வெடிக்கு போது ஒரு கிளாஸ் ச அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வெப்போம அந்த மாரியா
அது வந்து வீட்டுக்கு நார்மல் அரிசிக்கு நம்ப பிரியாணி அரிசிக்கு வந்து கொஞ்ச கம்மியா ஊத்தணு எப்டின்னா ஒரு கிளாஸ்க்கு நம்ம ரெண்டு கிளாஸ் ஊத்துவோ இல்லையா இது வந்து ஒன்ர கிளாஸ் மட்டு தா ஊத்தணு அந்த மாரி ஒன்டர் கிளாஸ் மட்டு ஊத்திட்டு இப்போ ஒரு கிலோக்கு நா ஒரு கிலோக்கு அப்டி கணக் சொல்ல முடியாது அத்னால கிளாஸ் கணக்கு சொல்ற கிளாஸ் வச்சுக்கோங்க அப்போதா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு அரிசிக்கு
அ அ
ஒரு கிளாஸ் ஒரு ரெண்டு கிளாஸ் வருது ஒரு மூணு கிளாஸ் வருது அப்டி கணக்கு போட்டுட்டு அது தா அதுக்கு தகுந்த மாரி தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு மூணு கிளாஸ் கு நீங்க அர்சி போட்றீங்கன்னா அதுல என்ன பண்ணுங்க அஞ்சு கிளாஸ் தண்ணி மட்டு ப் யூஸ் பண்ணுங்க
ஆ ஓகே
அஞ்சு கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா கொஞ்சோ பாயில் வந்தப்பறமா இந்த அர்சி நல்லா நீங்க கழுவி ஊற வச்சிகாரேன்னு ஒரு டென் ஃபிப்டின் மினிட்ஸ் போது ஊற வெக்கிறது அதுவு சேத்து கொஞ்ச நேரோ ஃபாஸ்ட்ல வச் செரிங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபாஸ்ட்ல வச்சிட்டு உப் எல்லா செக் பண்ணிட்டு அப்பறமா நீங்க சிம்ல ஒரு ரெண்டு நிம்ஷோ வச்சீங்கன்னா அவ்ளோதா போது டக்குன்னு ரெடியா ஆயிடு
நம்ம குக்கர்ல அந்த மாரி வெக்கிறதா விசில் விட
போய் நீங்க ஒரு விசில் விடுங்க அவ்ளோதா
ஓ செர் செ
ஒரே ஒரு விசில் அப்பதா கரெக்ட்டா இருக்கு ரொம்ப வெந்தாம கரெக்ட்டா இருக்கு இந்த கிரேவி இது கிரேவியு ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கிரேவி நீங்க ஈஸியா பண்ணிர்லா ஆ அர்சிக் டக்குன்னு இதாயிடு நீங்க ஒரு டென் மினிட்ஸ் ஊற வை க்கிறீங்க இல்லையா அதனால ஒரு விசிலே போது பிரியாணி அர்சிக்கு உங்களுக்கு கொஞ்சோ இதுங் யன் கொஞ்சோ இத ஆயிருக்கணு இன்னு கொஞ்சோ வெந்துருக்கணு அப்டின்னு நென்ச்சீங்கென்னா ஒரு விஸ் ஒரு விசில் வந்த அப்பறமா கொஞ்ச நேர கழிச்சு ஆஃப் பண்ணிருங்க அவ்ளோதா ரெண்டு விசில் தேவயில்ல
ஆ
அது பண்ணி நீங்க இதுப இதோட சிக்கன் வச்சு சாப்டிங்ன்னா சூப்பரா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நாள்
நா செஞ்சு பாத்துட்டு உங்களுக்கு சொல்ற தோழி நம்ம பேசே அதிகமா பேசிட்டோ
உம் கண்டிப்பா தோழி செரி வணக்கம் தொழி
நன்றி தொழி வணக்கம்
ஆ சொல்றார்